ஓகேங்களா சாப்பிட்டிங்களா
நல்லா இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் நானும் சாப்பிட்டேங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க
என் இன்னைக்கு செவ்வாய்கிழமைலாங்க அதனால சாயந்திரமா கோவில் போலான்னு இருக்கேங்க பக்கத்துலயே ஒரு திருவிழா இருக்கு அப்படியே போய் பாத்துட்டு வீட்டுக்கு வரணுங்க
சேரி சேரிங்க நல்லதுங்க கோயில்கள் வந்து போபோது நம்மளுக்கு மனசுக்கு வந்து நிறைவா இருக்குங்க உங்களுக்குமே அப்படி தானுங்க
கண்டிப்பா அங்க ரொம்ப நிறைவா இருக்கும் போனும் அப்படின்னா நிறைய பேரை நம்ம பார்ப்போம் அங்கேயும் போய்ட்டு நிறைய பேர் பாக்கறது குழந்தைங்க பாக்கறது அப்பறம் நம்ப சாமி கிட்ட நம்மளோட வந்து மனசுல இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட சொல்லிட்டு வரும் போது வந்து மைண்ட் வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும் ஒரு புது நம்பிக்கையும் நம்மளுக்கு கிடைச்ச மாரி இருக்கும்ங்க கண்டிப்பா நான் வாரத்துல ரெண்டு தடவ நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துருவேங்க
ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்று வந்து தோணுதுங்க இது என்னுோடைய கருத்துதாங்க என்னனா அந்த காலத்து துலா கட்டண கோயிலுங்களும் இந்த காலத்தில கற்ற கோயிலுக்குமே நிறையவே வந்து என்டிப் ப்ரென்ஸ் இருக்கு எங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து எப்படித்தான் அந்த கோயிலுங்கள எல்லாம் கட்டிருக்காங்கன்னே தெரியலங்க அ அந்த அளவுக்கு வியப்புடையதா இருக் க்குங்க அத நீங்க பாத்துருக் க்கீங்ளா
பாங்க அந்த காலத்துலல்லா வந்து ராஜர்கள் வந்து அ ராஜர்களு சரி கூடஇருக்க சிப்பாய் மந்திரிகள் எல்லாருமே சேந்து அந்த கல்வெட் ட வந்து சித்தரிச்சி வந்து இது ஒ பண்ணுவாங்க இப்ப வந்து எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சுங்க அதனால அந் தளவுக்கு வந்து எனக்கு இருக்கான் தெரிலங்க அந்த காலத்து வந்து சிலைகள் கோவில்கள்னாலே கோவில்கள் தாங்க இன்ன வரைக்குமே வந்து கொஞ்ச பழசா இருக்க மாரி இருக்கும் ஆனா உள்ள போனா குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்குங்க கோவில்னாவே
ஆமாங்க இப்ப அந்த காலத்துல அவ்ளோ பிரம்மாண்டவ பிரம்மாண்டமா அந்த கோபுரங்கள் ஆகட்டும் அந்த சிற்பங்கள் ஆக்கட்டு அவ்ளோ அழகா பண்ணிருப்பாங்கங்க எப்பிடிதா அந்த சிற்பங்கள்லா வந்து அ பண்ணிருப்பாங்னே தெரிலங்க நனைக் கம்மோதே அவ்ளோ வியப் ப்பா இருக்கு இந்த காலத்துல அந்த மைப் பண்றது அந் த அளவுக்கு நெறைய பேர் பண்றதுல ஒரு சில எடத்துல பண்றாங்கங்க கேள்விப்பட்ருக்கே ஆனா இந்த கோயில் அளவுக்கு பண்றது வந்து பெரிய ஒரு விஷ் யொங்க அந்த காலத்துல இருக்கவங்களா உண்மையாலே ரொம் ம்ப வந்து பாக்கியம் பண்ணவங்க தா நா நெனக் கிறங்க
கண்டிப்பாங்க அதுக்கு உதாரணமா நா ஒரு கோவில்க்கு போனேங்க தஞ்சை பெரியார் கோயில் போனேங்க தஞ்சாவூர்ல சமங்க கோவில்னா அப்படிதாங்க இருக்கணு எவ்ளோ பெரிய உயரம் அடி அது வந்து ஒரே கல்லுலே செ செதுச்சிருக்காங்கங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க நீங்க தஞ்சை பெரியார் கோயில் பாத்துருக்கீங்கல்ல
ஆங்க நானுமே போயிருக்கேங்க அவ்வளொ வந் து ரெண்டு வாட்டி போயிருக்கேங்க ஒரு வாட்டி கொழந்தையா இருக் கும் போது போனே அதுக்கப்ற எனக்கு கல்யாண ஆயிட்டனொ இங்க கணவர் கூட வந்து நா போனேங்க அவ்வளோ வந்து சிறப்பா இருந்ததுங்க கோயில் அங்க போயிட்டு வரும்மோ து நாந்த தலையாட்டி பொம்மையு வாங்கினுவந்தே அது அந்த ஊர் நியாபகமா வந் து வாங்கினு வந்த அது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாரு
உள்ள வந்து சிவன் வந்து நல்லா பெருசா ஹைட்டா இப்ப நாம மோஸ்ட்டா வந்து சிவன் கோவில் எல்லா வந்து ரொம்ப சின்னதாதா பாத் துருப்போ ஆனா வந்து அந்த காலத்து கோவில்கள்லா ஒரு சிலது சின்னதாவு இருக்கு பெருசாவு இருக்கு ரொம்ப அழகாருந்ததுங்க ஒரே கல்லுலெயே அவர் வந்து எவ்ளோ பெருசா ஒவ்வொருத்தருக்குள்ளவும் ஒவ்வொரு செல வைக்கும் போது இங்க ஆ பொம்மல்லா வச்சு அந்த செதுக்குறாங்களங்க அந்த அளவுக்கு கரெக்டா அழகா செதுக்கிருக்காங்கங்க பாக்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்ததுங்க அந்த எடல்லா வந்து நா சுத்தி பாக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்ததுங்க நாங்க போன அந்த டைம்ல வந்து ஸ்கூல் பிள்ளைங்கல்லா வந்து அந்த டூரு இந்த ட்ரிப்பு மாரி எல்லா போவாங்கல்ல எல்லாத்தையு பாக்கறதுக்காக அந்த மாரி அந்த மாரி நாங்க போன டைம்ல அ ஸ்கூல் பிள்ளைங்கல்லா வந்துருந்தாங்கங்க கோயிலெல்லா பாத் துட்டு அந்த அளவுக்கு நெறைய சொன்னாங்க டீச்சர்ஸ்லா வந்து கைட் பண்ணாங்க நல்லா இருந்ததுங்க அதல்லா பாக்கற்துக்கு
ஆமாங்க அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹ சொல்லுவாங்கங்க இத இரநூறு அடிக்கு மேல வந்து அஹ ஒரு பிரம்மாண்டமா ஆனா ஒரு கோபுரம் வந்து மேல வந்து ஒரே கல்லால வந்து இன்ன அத செதுக் செதுக் கப்பட்டு அத வந்து வச்சிருப்பாங்கன்ற மாதிரி அந்த அளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணதுக்குப்புறம் அப்புறந்தாங்க அந்த பக்கம் இருக்க கோயில்கள்லாம் நிறைய வந்து நா போன எங்க ஊருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக் பக்கமா தான் இருக்கும் கல்யாணம் பண்ண ஊர் அதனால நிறைய கோயில் பார்த்தன்னா இங்க எங்க எங்க மாமியார் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம்ந்தாங்க ஸ்ரீரங்கம் கோயிலுமே திருச்சில இருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுமே அந்த கோயிலுக்கு போனாலுமே எனக்கு வந்து எப்பவுமே மனசு நிறைவா இருக்கு இருக்குங்க எப்பனே ரொம்ப வந்து மனசே ரொம்ப பாரமா இருக்குன்னா எங்க கணவர்கிட்ட கேட்பே இன்னக்கி ஸ்ரீரங்கம் போலாமா அப்படின்னு கேட்டுட்டு நானுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வருவங்க அவ்வளோ வந்து அங்கயுமே நிறைய நிறைய சிறப்பு இருக்குங்க அவ் அவ்ளோ வந்து அந்த கோயிலுக்கு சட்ட அமைப்பை பாக்கபோது அவ்வளவு வந்து அருமையா இருக்கும் இப்ப அதுல்லாம் ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோயிலுங்களா அதனால நம்மளுக்கு மனசுக்கு வந்து எப்பவுமே ஒரு தைரியத்தை கொடுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வரும் போது
கண்டிப்பாங்க நானு வந்து தஞ்சை பெரியார் கோயில் ஒரு விஷயம் வந்து பார்த்தேங்க என்னன்னா நம்மல்லாம் வந்து இந்த காலத்துல வந்து பெயிண்டிங் எலாம் வந்து பெயிண்ட் வச்சு நம்ம பெயிண்ட் அடிக்கிறோங்க அப்ப வந்து அங்க கோவிலக்குள்ள வந்து நிறைய வரைபடம் எல்லாம் வச்சிருந்தாங்கங்க இந்த கால இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கங்க அந்த காலத்துல வந்து எப்படி பெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில பழம் இந்த கொட்டை எல்லாம் இருக்குமாங்க அந்த கொட்டை அந்த பழத்தை வச்சு கலர் பண்ணி வச்சிருக்காங்கங்க பாக்கதுக்கு அவ்வளவு அழகா இருந்ததுங்க நானாலா இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க கொட்டை இந்த பழம் அதெல்லாம் வச்சு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தபோது இன்னுமும் இருக்குங்க ஆனா ரொம்ப கொஞ்சம் அழிஞ்சிருச்சு ஆனா இப்ப பாக்கதுக்கு கொஞ்சமா இருக்குங்க இப்பதான் நான் ரீசண்டா போயிட்டு வந்தேன் அதை பார்க்கும்போது அவ்ளோ ஆச்சரியமா நல்லா இருந்ததுங்க அந்த கோவிலே
ஆமாங்க அந்த தூண்கள் எல்லாம் வ வந்து பார்த்தீங்கன்னா எப்ப அப்படி பண்ணிருப்பாங்கன்னே தெரியல எனக் குமே சின்ன வயசா இருக்கும் போது நிறைய கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து ஏ போட்டோ எடுத்துட்டே இருப்பாங்க கோயில இப்படி பார்ப்பாங்க அப்படி வியந்து வியந்து பத்தி அந்த அளவுக்கு தெரியல நம்மளுக்கு யூசுவலா வந்து எல்லா கோயிலுமே நம்ம ஊருங்கள்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துட்டோம் ஆனா போக போகதான் நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் அறியும் போது எப்படிடா இந்த மாதிரிலாம் கோயில் கட்ட கட்டுறாங்க நம்ம வந்து ஒரு வீடு கட்டும் போது நார்மலா கட்டுறாங்க இந்த கோயில்கலாம் வந்து அந்த காலத்தில ராஜா காலத்தில எப்படிலாம் கட்டியிருக்காங்க என்றது நம்ம வியப்புடையதாக அதாங்க இருக்கு அதனால தாங்க நிறைய பேரு ஆராய்ச்சி பண்ணதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆராட்ச்சி அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்றாங்கங்க
ஆமாங்க கரெக்ட்டா சொன்னீங்க எனக்கு நீங்க சொல்லும் போதுதான் ஞாபகம் வருந்தீங்க ஒரு நாள் நாங்க ட்ரிப்பு மாரி அங்க போயிருதோம் சொன்ன மாரி தஞ்சாவூர் கோவிலுக்கு போகனும் பக்கத்துல சுவாமிமலை முருகர் கோவிலுக்கு போகனும் நல்லா இருந்தது இன்னொரு ஒரு கோவில் அது அகிலாண்டேஸ்வரி கோவில் கோவில் போணங்க அங்க வந்து நீங்க சொல்லர மாரி அந்த பாரின் ஃபாரினஸ் இங்கிலிஷ்காரங்க வந்துருந்தாங்கங்க அவுங்களுக்கு எகஸ்பிளைன் பன்றதுக்கு ஒருத்தவங்க இங்கிலிஷ் ஒரு பீமேய்ல் ஒரு ஒருத்தவங்க கைட் பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்து அவுங்க என்ன கேமரா போன் யூஸ் பன்ற எனக்கு தெரியல ஆனா சூப்பர போட்டோஸ் லாம் எடுத்தாங்க நம்ப என்னன்னா உள்ள போவோம் சன்னதி கோவில்ல போயிட்டு சாமிய பார்த்துட்டு வெளி வந்துருவோம் அவங்க உள்ள போய் சாமி பாக்குறாங்களோ இல்லையோ வெளியே இருந்து அந்த கல்லுல்லா எப்படி சதக்கிய இருக்காங்க ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி சொன்னாங்கங்க அங்க அந்த ஆண்டி வந்து கைட் பண்ணும் போது அவங்க ஒவ்வொரு ஸ்டோரி சொன்னாங்க அதெல்லாம் கேக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்ததுங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பண்பாடுகள் இருக்கா இத்தனை பேர் வந்து வழி நடத்ததான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களா அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல கோவில் ஓபன் பண்ணலாங்க அப்போ அங்க உக்காந்துட்டு அவங்க என்னென்ன சொன்னாங்க அது எல்லாமே நான் கேட்டுட்டு வந்தேங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க அதெல்லாம் கேட்க போது
நானுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்மநாதபுரம் சொல்லிட்டு ஒரு அரண்மனைக்கு வந்து போனேங்க அதுல அதுக்கு வந்து ஒரு கோயிலுமே இருக்கு அது வந்து கேரளா பக்கம் இருக்கு அந்த அரண்மனை லா இருந்த இளவரசிக்கு தான் வந்து அந்த கோயில் வந்து கட் தா சொல்லப்பட்டாங்க அந்த ஆ அரண்மனைய வந்து சுத்தி பாக்றதுக்கெல்லா நம்ளு அனுமதி இருக்குங்க அப்போ நாங்க வந்து உள்ள போய் பாக்கும்போது அந்த காலத் இப்டிதா இருந்தாங்க இந்த மாரி ராஜாங்களேள்ள இந்த மாரி அரண்மனையில தா இருந்தாங்க அப்டின்னு நம்ம போம்போது நம்ளுக்கு மனசு வந்து உம் ஒரு சிந்தன வருது ஓ இந்த மாரி விஷயல்லா இங்க இருக்கா ஓ இந்த மாரி இ இங்கேதா இருந்தாரோ ராஜாங்கள்ளா இங்கேதா இருந்தாங்ளா அத போம்போது நம்ளுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கோ அந்த படி கேட்டு வந்து பாத்தீங்னா உள்ள உள்ள உள்ள ஒரு குகைமாய் போய் போய் போய் அடுத்த அடுத்த ரூமுக்கு வந்து போற மாரி இருந்துச்சுங்க அது நல்லா இருந்ததுங்க அதுக்கப்பறமா வந்து எல்லா கோயில்கலும் பாத்தீங்கனா இந்த தெப்பகுளம் சொல்லிட்டு இருக்கோங்க அஹ் எப்போவுமே அது வந்து அந்த அந்த காலத்தில வந்து அந்த தண்ணியில வந்து நீராடுவாங்க போல அப்போ வந்து அது எல்லா கோயில்களு முன்னாடியுமே அந்த தெப்பகுளமுன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கோங்க நாங்க திருச்சிலயுமே பாத்தீங்னா அங்க தெப்பகுளம்னு ஒண்ணு இருக் இருக்கோ அங்க சுத்தி நெறைய கடைங்களுமே இருக்கோ ஹ் அந்த நறைய கோயில்ல நீங்க வந்து பாக்கலாங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்னா வேலூர்ல கோட்டையுமே வந்து பாத்தீங்னா அவ்ளோ வியப்புடையதாவே இருக்கோங்க அங்க இருக்க தூண்கள் எல்லா பாக்கும்போது அவ்ளோ அருமையா இருக்கோங்க அங்க வந்து ஒரு மண்டபமாயி கட்டி வச்சிருப்பாங்க அந்த மண்டபத்தாண்ட நம்ம அங்க மாலை நேரத்துல உக்கார போது அங்க இரு கு ஒரு சூ சூழ்நிலையில உக்கார மொது அந்த க அந்த கல்லு அவங்க செதுக்கிறிதுலல்லா அவ்ளோ சூப்ரா இருக்கோங்க
கண்டிப்பாங்க நீங்க வந்து ஆஹ் நா போன இடத்துலயுமே அப்டிதாங்க இருந்தது இப்போ ப வெளியலா வந்து ஃபுல்லா பாத்தீங்னா பில்லு இருந்து நாம அதுல உக்காந்து என்ஜாய் பண்றாமாரி பார்க்லா வச்சிருந்தாங்க அதே மாரி உள்ளவவோ வந்து எப்படி வெச்சிருக்காங்கனா விநாயகர் தும்பி இருக்கோலாங்க தும்பிலயே வந்து சிவன் வெக்கரமாரியெலா வச்சிரு இந்தாங்கங்க அந்த கலை அந்த சிலையில்லா பாக்கும் போது அவ்ளோ அழகா இருந்ததுங்க உண்மையாலே நா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க இந்தக் க அந்த காலத்துல ஒரு நாள் எத்தன நாள் ஆகிருக்கோங்க அதெல்லா செய்யிர கலை அந்த வடிவம்லா சிற்பம்ளா செதுக்கர்துக்கலா உண்மையாலே ரொம்ப கிரேட்
நறைய கோயில்கல பாத்தீங்னா இந்த கடிகாரம் மாதிரி ஒரு கல்லுல வந்து ஒரு குச்சிய எடுச்சு அதுலயே நம்ம அழகா டைம் பாத்துக்கலாங்க இப்பதா நம்ம கடிகாரத்த வச்சு பா க்றோ ஆனா அந்த காலத்துல வந்து வானத்த பாத் தே டைம் சொல்வாங்கன் சொல்வாங்க இப் அப்பறமா வந்து பாத்தீங்கனா இந்த இந்த மாரி குச்சிய வெச்சு தெரிஞ்சுப்பாங்க இப்ப வந்து மாலை நேரம் இப்ப மதி மதியம் அப்டின்றமே அவங்களுக்கு தெரியுதுங்க இன்னோ வந்து இங்கேருந்து இது இது இங்கே வரத்துக்குள்ளே ம அ அந்த நிழல வ வெச்சு சொல்றாங்க மாலை ஆயிடோம் நம்ம வேலயெல்லாம் முடிச்சண்ணு அந்த மாரி அவ ஒரு கணக்கு வச்சுப்பாங்கங்க
இப்பாங்க கிராமத்துல எல்லாம் அப்டிதாங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்ககிட்ட வெளிய போம்போதுல்லாம் போன் எல்லாம் எங்கெங்க அந்த காலத்துலா இருந்தது சூரியன் எந்த திச இருக்கோ அந்த திசை வச்சு அவங்க வந்து இந்த நேரம் இருக்கோம் அந்த நேரம் இருக்கன்னு கண்ப்பா சொல்லுவாங்க ஆனா அத பாத்தா அதுதான் கரெக்டா இருக்கும்ங்க அந்த அளவுக்கு கரெக்டா சொல்லுவாங்கங்க
இன்னும் கோயிலுங்களுக்கெல்லாம் போனா நம்ம பிரசாதம் வாங்கி ட்டு கடைசியாதானே கொடுப்பாங்க வாங்கிட்டு நம்ம ஒரு இடத்துல ஆஹ ரிலாக்ஸா உக்காந்து சாப்பட்டு வரும் போது மனசுக்கு உண்மையாலே நெறைவா இருக்கோங்க நம்ம வந்து கோயிலுக்கு போறதுனால என்ன கெடைக்கும்னு நெனைக்கிறோம் ஆனா நம்ம மனசு வந்து என் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க நம்மளுடைய உடலுமே இருக்கும் அதனால எப்மே நம்ம மனச வந்து சந்தோஷமாக வச்சுக்க பாக்
செரிங்க உங்க கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷங்க நன்றி
நன்றிங்க நன்றி